முத்துக்குமாரு கேக்குதா
ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க்கா நியா
ஆ நல்லா இருக்கம்மா சாப்ட்டியா
சாப்ட்டிங்களாக்கா
ஆ ஆ சாப்ட்டே
ட்டங்கா
நீங்க ஓகே செரி இப்ப பங்க்ஷன் வருதுல்ல ஃபங்க்ஷன் வருதுல்லம்மா அதுக்கு ப்ளவுஸ்லா எங்க தப்பிங்க நீங்க
ஆ எனக்கே ஸ்டிச்சிங் தெரியுங்கா நா என் ப்ளவுஸ் நா தச்சுப்பங்கா ஆ நா இது ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஆ மிஷின் இருக்குக்கா ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி கிளாஸ் போயிருந்தேங்கா
ஓகே
ஆ பிளவுஸ் சுடிதார்ல்லா தப்பங்கா
ஓகே நீ உங்களுக்கு மட்டும் தச்சுப்பீங்களா வெளில தச்சு குடுப்பீங்களா
இல்லக்கா வெளில தச்சு குடுக்கலக்கா ஸ்டார்டிங்ல தச்சு குடுத்தே அதுக்கப்றோ எடைல கொஞ்சோ டச்சு விட்டு போய்ட்டு அதுனால தைக்க முடியல அப்றோ பயமா இருக்கு ஏதாவது மிஸ்டேக் க்காயிடும் வாங்கி வீணாக்கிடுவோமோன்ட்டு வாங்கவே இல்லக்கா நா எனக்கு மட்டும் தச்
உங்களுக்கு மட்டும் தச்சுப்பீங்க அதுக்காக மிஷின் வாங்கி வ வச்சிருக்கீங்க ஹா
இல்லக்கா அதுக்காக மிஷின் வாங்கள நா கிளாஸ்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு கிளாஸ் போணுன்னு சொல்லி அப்ப கிளாஸ் போயிட்டு இருந்தே அப்ப நா வீட்ல எங்க வீட்லயே எனக்கு மிஷின் வேணும் நா கத்துக்கறத வந்து வீட் ல்ல செஞ்சு பாக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு வாங்கினக்கா அப்றோ கிளாஸ் போயிட்டு இருந்தே ஆமாக்கா பிளஸ் டூ படிக்கிறப்பயே வாங்கிட்டே கிளாஸ் போயி ட்டு இருந்தே தச்சிட்டு இருந்தே அ
என்ன நார்மல் நார்மல் டிசைன் மட்டுந்தா தப்பீங்களா எல்லாமே தப்பீங்களா
இல்ல நார்மல் டிசைன் தாக்கா நா அதா அதிகமா தக்கல அதனால எனக்கு தெரியாது பயமா இருக்கும்
ம்
ரிஸ்க் எடுக்க மாட்டே சும்மா சிம்பிளா தப்பன்கா எனக்கு வேண்டியத ப செஞ்சுப்பே
ம் ம் யூடியூப்ல தா அவ்வளோ வீடியோ வருதுல்ல அத போட் ட்டு கத்துக்க வேண்டியதா
ஆ பாப்பங்கா நறைய வீடியோஸ்ல்லா அது டைம் இல்ல இப்போதைக்கு பசங்க எல்லாம் கொஞ்சோ வளந்ததுக்கு அப் ப்றோ ஃபியூச்சர்ல நல்லா கத்துக்கிட்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு
சேரி சேரிமா
ஆ உங்களுக்கு ஸ்டிச்சிங் புடிக்குமாக்கா
எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹேபிட் ஹ என்னோட இதுவே வந்து டைம் பாஸ் ஆகுறதே அதுதா அப் அப்டிதா எடுப்பே எல்லாமே பண்ணுவே நா ஹாரி ஒர்க் பண்ணுவே
சூப்பர்க்கா
எல்லா நே எல்லா டிஸ் ட்ரைனிங் ப்ளவுஸ் எல்லாமே மேரேஜ் ஆனதுக்கு அப்றோ டே இது பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்றோ வந்து ஒர்க்க விட்டுட்டு வீட்டுல சும்மா இருக்கும்போது நெர மாச சம்மா இருக்கும்போது நா மிஷின் வாங்குனே
ஓகே
எனக்கு வந்து வீட்ல சும்மான்ருக்கிறது ஒரு ப்ரெஷர் மாரியே ஆயிட்டு வேலிக் போக்கூடாது செட் ஆகாதுனு சொல்லிட்டாங்க வீட்ல இருந்து ட்டு நம்ம மானிங்லெந்து நைட் அப்டி இருந்ததே கெடையாது காலேஜு முடிச்சா வீடு வீடு முடிஞ்சா வேற எங்கேயாவ்து போறது இந்த மாரி ட்யூஷன் எடுப் பே இந்த மாரியே பழகிட்டு நாலு பேர பாத்துட்டு எங்கேயாவ்து போறது வர்றது இப்படியே இருந்து ட்டு எனக்கு அது ஒரு ப்ரெஷர் அந்த மெட்டனிட்டி லீவுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரெஷ் ரா போய்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க வீட்ல நா மட்டுந்தா இருப்பே எனக்கு அது ரொம்போ கஷ்டமா இருந்துச்சு அத் அப்ப வந்து வேற நா கத்துக்கிட்டு அப்புற நறைய பேரு சொல்லுவாங்க மாசமா இருக்கும் போது மூக்க கூடாது மிஷின்ல உக்கார கூடாது இதெல்லா
ஆமா
ஆனா நா அப்பதா கத்து கத்துக்கிட்டது முன்னாடி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உங்க உங்கள மாரி சும்மா இருக்கும் போது க்ளாஸுக்காக போனது சும்மா ஒரு ரெண்டு மாசோ மூணு மாசோ போயி ஜஸ்ட் அந்த ப்ளவுஸோட ஸ்டி ச்சிங் பாத்துட்டு விட்டுட்டே அதுக்கப்புறோ ஃபுல்லா ஸ்டெடிஸ் தான அதனால அப்படியே போயிடுச் அதுக்கப்புறோ வந் து யூடியூப பாத்து பாத்து பாத்து எல்லாமே கத்துக்கிட்டே எல்லாமே கத்துட்டு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டே அதுல நல்லா யேனிங் பண்ண ஆரம்பிச்சுட்டே ஒரு ஒரு ம மந்த்துக்கு வந்து டென் தௌசண் எடுக்க ஆரம்பிச்சட்டே பையே வந்து ஒரு ரெண்டு வய்சா இருக்கும்போதெல்லா நல்லா யேன் பண்ண ஆரம்பிச்சுட்டே அதுல அத யேன் பண்ணி நல்லா ஒரு நெலமைக்கு வந்ததுக்கப்புறோ ஐயையோ நம்ம படிச்சதெல்லா வேஸ்ட்டா போய்டே இதுலயே நம்ம செட் ஆய்டுவோ போலயே இது சரிபட்டு வராதுனு சொல்லிட்டு அந்த ஒர்க்க விட்டுட்டு வெறு செவன் தௌசண் சால்ரிக்குதா நா ஒர்க்குல சேந்தனே
ஓகே ஆமா நம்ம வீட்லே இருந்துட்டோம்னா நமக்கு வந்து வெளில என்ன நடக்குது என்னங்கிற மாரி எதுமே புரியாதுக்கா ஆ
ட்டு படிச்சது வேஸ்டா போயிடு அப்படிங்கற மாரி பீல் ஆய்ட்டு எனக்கு அதனாலதா அப்புறோ அத விட்டுட்டு இதுல வந் து ஒர்க்க வந்ததுக்கு அப்புறோ இதையு அதையு என்னால பேலன்ஸ் பண்ணவே முடில ரொம்ப கஷ்டப்பட்டுடே ஜிப் இப்பவுமே பாருங்க அப்ப எடுத்த கஷ் டமர் வந்து இன்னமுமே ஒரே ஒரு ஜ ஜாக்கெட் தெச்சு குட்த்ருங்க ஒரே ஒரு சுடிதார் தெச்சு குத்துரு இன்னமு கண்டினியூ நா ஒரு ரெண்டு மாசோ வெச்சிருந்தா கூட செரி அந்த ப்ளவுஸு பரவால்ல நீங்க முடிச் தெச்சு குடுங்கன்தா சொல்லுவாங்க தவிர்த்து எ என்ன இவ்ளோ நேரோ வெச்சிருக்கீங்கன்னு இது பண்ணிட்டு தெக்கணுன் நெனைகிறவங்க என்கிட்டதா தெச்சிட்ருப்பாங்க
சூப்பருக்கா ஆனா அந்த ஸ்டிச்சிங் ஒருத்தங்களுக்கு ஒரு எடத்துல செட் ஆயிடுச்சுன்னா அத க மாத்திக்கிவே தோணாது எங்க இருந்தாலு அவங்கள தேடி தா போய் குடுக் க்க தோணு ஆ நெஜமா ஸ்டிச்சிங்றது சூப்பரு தொழில்கா
ம் எனக்கு ரொம்ப புடிக்கு எனக்கு அது அது ஒரு இதுவாவே இருக்கு லட்சியமாவே இருக்கு ஒரு கட வைக்கணு ஒரு பொட்டிக் வைக்கணு அது ஏ ஃப்ரெண்டு வந்து அவளு நானு அவ வந்து லெகங்காலா கத்துக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஒர்க்கு இருக்குறதுனால வந்து நா பண்ணுல அவ ஜாக் மிஷின் வாங்கி வச்சி அவ லெகாங்கலா அ தெக்க ஆரம்ச்சிட்டா அவே ஆனா கொஞ்சோ கிராமத்துல இருக்கா அதனால அவளுக்கு கட வெக் கிறது இத பத்திலா அவளுக்கு அவ்ளோவா நாலேஜ் கெடையாது அதனால வந் து நீ வெய்யி நா பண்றே நா பண்ற செரி ரெண்டு பேர் பார்ட்னரா சேந்து வெப்போ அதுதா எங்களோட ட்ரீம் அடுத்த ட்ரீம்
கண்டிப்பா நல்ல ஐடியாக்கா இத நீங்க பண்ணுனீங்கனா சூப்பரா போகு ஆ நா ரெண்டு பேருக்கு வேல குடுக்குற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வளர்லா இது நமக்கு வந்து யார் டுமே முட் ம் நம்மள போன் சொல்ல முடியாது நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம பிஷ்னஸ் பண்லா நம்ம தா மொதலாளி
நம்ம தா மொதலாளி அது அந்த ஒரு இது இருக்கு எனக்கு ஆச இருக்கு பட்டு ஒர்க்கு அதிகமா இருக்றதுனாலதா என்னால வந்து அதுல கான்செ அந்த புள்ளைய வந்து பிரைன் வாஷ் பண்ணி அது சும்மாவே இருந்துச்சுன் வச்சுக்கோங்க ஏ ஃப்ரெண்டு என்ன வந்து டிராச்சர் பண்ணிட்டேருக்கு நீ பண்ணு நீ பண்ணு அப்டின் சொல்லி அதனால அந்த புள்ளைய கொஞ்சோ பிரைன் வாஷ் பண்ணி நீயுந்தான படிச்ச ஒழுங்கா போய் எதாவது ப்ரொஃபஷ்னலா போய் வேலைல சேரு அப்டின் சொல்லி டீச்சர் வேலைக்கி அனுப்பி உட்டுட்டே அதனால கொஞ்சோ ர ராம் பண்ணு ஓப்பன் பண்றது பண்ணுவோ நம்ம வந்து ச சொசைட்டில வந் ந்து ஆ சொசைட்டில வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டாய்டுவோ நம்ம நாலு பேர் பழக் க்கவழக்கோ வச்சுக்கிட்டு அதுக்கப்றமேட்டு நம்ம ஒரு கடைய ஸ்டார்ட் பண்ணோனா நமக்கு ஈஸியாருக்கு அடுத்தவங்கள இது பண்ணும்போது நம்ம ரெண்டு பேர் போட்டு வேல பாக்க வைக்க போறோ அப்டின்னா நம் கு அந்தளவுக்கு துணி வரணு
ஆமா ஆமாங் கா நமக்கு ஒரு பத்து பேர தெரிஞ்சிருந்தாதா நம்ம வேல பாக்குற எடத்துலயு கொஞ்சோ இத பத்திலா பேசுலா அவங்களுக்கு ஓரளவு எல்லா தெரிஞ்சிருச்சுனா அதுக்கப்றோ அதையு பேலன்ஸ் பண்ணிக்கலா இதையு பாத்
ம் நீ இருந்தா என்ன டார்ச்சல் பண்ணி ட்ருப்பன் சொல்லிட்டு அவ அவள வேலைக்கு தொரத்தி உட்டுட்டே அவளு செரி வெறு வெறு ஐ யாயிருவா ஆறாயிர்ருவா வேலைக்கி என்ன போது டீச்சிங் ஒர்க்கு பிரைவேட் ஸ்கூல்லலா சிக்ஸ் தௌசன் செவன் தௌசன் இரு மேல குடுக்க மாட்டாங்க
கா அப்டிதாங் க்கா தராங்க ஆ
ம் அதனா இந்த பே எம் காம் படிச்சிட்டு இந்த வேலை அது ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு அது வந்து ஒனக்கு எந்த பிர்ஷரு இதுல இருக்காது போறியா முடிச்சியா வந்தியா அந்த நாலு மணிக்குலா வீட் டுக்கு வந்தியான்னு இருக்கு உனக்கு எடுக்குறது வந்து பெருஸ் சு கெடையா ஹிந்தி மட்டுந்தா அது எடுக்க போது அதனால ரொம்ப ப்ரஷருருக்காது அப்டின்னு அப்டின்னு அத பிரைவன் வாஷ் பண்ணி அங்க கொண்டு போய் சேத்துருக்கே இப்ப கொஞ்ச நாளா கே காம இருக்கு என்ட்ட அடுத்து அதுக்குள்ளார இந்த நாங்க வீடு கட்டிட்ருக்கோமா அத முடிச் வச்சுட்டோன்னா எனக்கு கொஞ்சோ ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சோ இதாடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம பொட்டிக் வைக்கணுன்னா நமக்கு அமௌண்ட் வேணுல்லையா
ஆமாங்கா கண்டிப்பா ஆ ஒரு கைல இருந்தாதான் நம்ம ஸ்டார்ட் பண்றப்பைபே நம்ம கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணம்னா நமக்கு அதே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் கடனை அடைக்கினும் ஐயோ அதுக்கு பண்ணணும் நம்ம ஓரளவு கைல வச்சுட்டு இறங்கணும்னா கொஞ்சம் ஃபிரியா நம்ம வேலையை பாக்கலாம் ஃப்ரியா பாத்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன வேற ஏதாவது இத டெவலப் பண்ணலாமான்னு யோசி லாம் ஆ செய்யலாம் கண்டிப்பா இது நல்ல ஐடியாக்கா எனக்கு ஆச நிறைய இருக்கு அந்த ஸ்டிச்சிங்ல நிறைய கத்துக்கணும் பண்ணி பண்ணணும்ட்டு ஆனா ஆனா ஒரு மாதிரி அது தடங்கள் ஆகிட்டே இருக்குக்கா இப்ப நீங்க சொல்றீங்களா அதே மாதிரிதான் நான் கத்துக்கா இத கத்துக்க ஆரம்பிச்சே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆகுது இப்ப வரைக்கும் என்னால டெவலப் ஆகவே முடியல அது எதனால
நீங்க எதனாலன்னா நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அவங்க அவங்க துணியை வீணாக்கிடுமோ வீணாக்கிடுவோமோ அப்படி பயம் இருக்குன்னு சொல்லி அந்த அத ல்லாம் யோசிக்க கூடாது அப்ப நீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்னா உங்க போது உங்க அளவு மட்டும் நீங்க தச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட நுணுக்கங்கள்ல்லாம் புரியவே புரியாது உங்களோடது மட்டும் தான் கம்ஃபர்ட் ஆவீங்க நீங்க அதுவே வந்து இன்னொருத்தவங்க பிளவுஸ் எடுக்கும் போது எல்லா சைஸ்ல உள்ளவங்களோட பிளவுஸும் நீங்க எடுக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த நுணுக்கம் வந்து தெரியும் தெரிஞ்சுச்சுன்னா யார் வந்து பிளவுஸ் கொடுத்தாலும் உங்களால அ ன் பண்ண முடியும் இப்ப உங்க வீட்டுலயே வந்து உங்க அம்மா இருக்காங்க உங்க அத்த இருக்காங்க குண்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க சின்ன பசங்க இருப்பாங்க தங்கச்சி மாதிரி இருக்கிறவங்கல்லாம் ஒல்லியா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கழுத்து அவங்களுக்கு நீங்க வீணாக்கினாலும் அவங்களோடது வந்து ரஃப் யூஸ் ப்ளவுஸ் மட்டும் நீங்க ஃபஸ்ட வாங்கி ட்ரை பண்ணணும் வீணாக்குனாலும் பெரிய இஷ்யூ ஆகாது ஒரு பிட்டு தானே பிளவுஸ் பிட்டு தானே வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அம்மாலா நம்ம வீணாக்குன்னா நம்மள வந்து ஓன்னும் சொல்லப்போறது கிடையாது எங்க அம்மா பிளவுஸ கிட்டதட்டா நான் பதினஞ்சு இருபது பிளவுஸ் வந்து வீணாக்கிட்டு அவங்களுக்கு தைக்க ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கே தைச்சது கிடையாது ஏன்னா நான் பிளவுஸ்ஸே போட மாட்டேன் சேரியே கட்ட மாட்டேன் அதனால என் அளவு நான் தைச்சதே கிடையாது ஃபர்ஸ்ட்டு தைக்கேன் கத்துக்கிட்டதே எங்க அம்மாவோடத வெச்சுதான்
பொன் கேட்டா
எங்க அம்மா வந்து மீடியம் சைஸ்ல உள்ளவங்க அந்த மாதிரி பெர்சன் வந்து நெறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களோடது செட் இப்போ நான் ரொம்ப குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க மீடியம் சைஸ்ல உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு அதனால மீடியம் சைஸை தான் நம்ம கத்துக்கணும்
ஓகேக்கா ஆ அக்கா ஒரு கால் வருதுக்கா நான் திரும்ப கூப் ட்டுமா
ஆ சேரிம்மா பாய் ம்